அ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்க
வணக்கோ என்ன பண்ணிட் இருக்கீங்க இன்னகி என்ன சண்டே ஸ்பெஷல் என்ன என்னா சாப்
இன்னக்கி என்ன ஸ்பெஷலு இன்னக்கி மீனு கறி மீன்வறுவல் முட்ட ரசோ ஆமா உங்க வீட்ல என்ன சாப்பாடு
இங்க இன்னக்கி வந்து இங்க சிக்கன் பிரியாணி அவிச்ச முட்ட கோழி க்ரேவி
சிறப்பு சிறப்பு நல்லது
ஆமா ஆமா ஆமா சரி நீங்க இப்ப ரொம்ப வர்ஷமா வெள்னாட்டு வாழ்க்கை சந்திசிட்டு வந்திருக்கீங்க அங்க இருக்க வாழ்க்க அனுபவத்த பத்திலா சொல்லுங்க எப்டி இருக்கு இந்த காலகட்டத்துல போனா நல்லபடியா அங்க சம்பாரிக்கலாமா எப்டி என்னாங்கறத சொன்னீங்கனா ஆ நண்பர்கள்லா இருக்காங்க அவங்களுகெலா கொஞ்ச பயனுள்ளதா இருக்கு
ஆ
நாலு பேர்ட்ட சொல்லலா எப்டி அன்றைய வாழ்க்க எப்டி இருந்தது இன்றைய வாழ்க்க இன்றைய காலகட்டம் எப்டி இருக்கு வெள்னாட பொறுத்த வரைக்கு சம்பளலல்லா அப்பதிக்கி நா புவி இப்ப எப்டி இருக்கு அப்படிங்கறத பத்தி முழுமையா நல்லா சொன்னீங்க அப்டின்னாக் ஆ ஒரு பயனுள்ள தகவலா இருக்கு
இப்ப உள்ள காலகட்டத்துக்கு சம்பளமெல்லா ஓகே தா நா போன காலகட்டத்துல ஒரு பயிற் இப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னலா சம்பளோ கொறவு அந்த நாட்லலா நா வேல பாத்த நாட்ல சம்பளம் கொறவு என்னுடைய மதிப்பு அந்த டாலர் இங்க மதிப்பு ரொம்ப கொறவா இருந்தது இப்ப ஓரளவு நல்லா ருக்கு ம் மா நல்லா ருக்குற டயத்துல ஒடம்பு சரியில்லாம போய்ட்டு அப்டியே வந்தா பேர புள்ளைய பாத்துட்டு போணு வந்த அப்றம் போ முடியல அப்டியே இங்கயெ தங்கியாச்சு ம்
சரி சரி
போற ஐடியால இருக்கிங்களா
இல்ல இப்ப அத பத்திதா தெரிஞ்சிக்கிட்டு தா போலா அப்படிங்கற மாரி ஒரு ஐடியா இருந்தது ஏற்கனவே நம்மளு சிங்கப்பூர் போய்ர்ந்தா லா இந்த அனுபவல்லா கெடையாது இந்தாலு நீங்க ரொம்ப வருஷோ இருந்ததா சொல்லுவீங்னீங்க செரி அத பத்தி கேப்போ அப்டின் சொல்லிட்டு ரெண்டாவது இப்ப நீங்க எந்த நாடு வந்து மலேசியால வந்து நா விசார்ச்ச வரைக்கு வந்து க சம்பள ல்லா‌ கம்மின் சொல்றாங்களே மத்த நாடுகள வந்து ஒரு கம்பேர் பண்றப்ப அத பத் தி எப்டி மேண்டே கொஞ்சோ
ஆமாமா இப்ப அந்த மட்ட நாட்ட அத பக்கத்து நாட்ட கம்பேர் பண்ணும்போது கம்மி தா
இருந்தாலூ நார்மலான சம்பளோ நல்ல வேலக்காரங்களா இருந்தா நல்ல சம்பளோ கெடைக்கு நோக்குக ரெஸ்டாரண்ட்ல வேல பாக்றவங்க சமையலக்காரங்க புரோட்டா மாஸ் டர் அ இந்த மாரி பாக்குறவங்களுக்கெல்லா கொஞ்ச சம்பளோ கூட கெடெக்கு ஆமா மற்றபடி சும்மா சாதாரண வேல பாக்குறவங்களுக்கெல்லா ஒரு நார்மளான சம்பள தா கெடெக்கு
ம்
ஆ கடுமையா போனா ஒரு நுப்பத்தஞ்சு ரூபா நாப்போர் ருவாய்க்கு மேலே அனுப்ப முடியாது கொஞ் செரமோ ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சோ கேஷியரு அந்த மாரி வேலையெல்லா பாத்தாங்கன்னா கொஞ்சொ கூட கொறச்சி அனுப்புவாங்க ம் ம் இல்ல நெறைய பேரு இப்ப மலெஸ்யா பக்கத்து நாடு அதெல்லா நெறைய கேசியர் பூரா எல்லா ஊர்க்காரங்கெதா செய்றாங்க ஆ முதலாளிய சும்மா ரு வந்து வந்து போயிட்டுனா அவங்க நெறைய கட இருக்கு மூணு கட நாலு கட இருக்கு கேசியர் தா இதுல்லா நிர்வாகம் பண்ணுவாங்க அந்த மாரி அவங்க வந்து ச கொஞ்சோ சம்பாரிக்கறதுக்கான வாய்ப்புகள்ருக்கு ம் பட் டு தொழிலாளிகள்ல்லா கொஞ்சோ செரமந்தா ஆனா கொஞ்சொ இந்து இந்த புரோட்டா மாஸ்டரு அந்த மாரி நல்ல வேக்கண்ட் ருக்காங்க ஆமா சமையல் மாஸ்டரு புரோட்டா மாஸ் டர்க்கு எப்பொழுது வேக்கண்ட் ருக்கு சம்பளோ கூட ம் அந்த மார் னா கொஞ்சவ பாக்கலா வேல பாக்கலா
வேற
பரிமேட்டுக்கு இப்ப வந்து பரிமேட் எடுக்கறது இப்ப கொஞ்சோ செரமமா ருக்கு பக்கத்து நாட்டுல நா இருந்த நாட்டுல இப்போ இன்னு பர்மிட்ட நிறுத்தி வச்சுருக்கறாங்க
அ
இப்ப கொம்பெனி ப இந்த மாரி கம்பெனி விசாலக்கு அந்த மாரி ப ப்ரொடக்க்ஷனு லெவல்ல உள்ளத கம்பெனி விசா வந்து அந்தந்த நேர பங்களாதேஷ் நேரு நேபாள் நாடு ந்த மாரி நாட்டுல தா ஆள் எடுக்குறாய்ங்க அதிகமா
மட்ட நாட்லேந்து வர்றதெல்லா‌ ப்ப கொஞ்சொ ஒம்ப கொறச்சிட்டாங்க பர்மிட்டு் குடுக்கறத ல்ல அ இருக்கற்து அவ்வளோ பேரு அங்க பர்மிட்டு் இல்லாமலே இருக்கிறாங்க அத நல்லா குடுத்து கொறக்கிற கொறச்சிட்டாங்க நீங்க சொல்ற மாரி வா எங்க நாங்க இருந்த நாட்ட விட உங்க நாட்டு பக் கத்துல இருக்ற நாட்டுக்கு வேன்ணா போகலா அது கம்பென் நல்ல கம்பெனியாங்க்ற்தும் மாரி பாத்துக்கிட்டு போனு ம் ரெஸ்டாரண்ட்ருன்றது வந்து க்கு மேக்சிம அவங்களுடைய இதே வந்து பனண்டு மண் நேரோ கணக்கு பன்னன் டு மண் நேரோ அதுக்கு மேலயு வேல வாங்குவாங்க அ ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போனாலே அப்புடிதா அ அந்த தொழில்ல இல்லாம வேற எதா கம்பெனின் போன்னா எட்டு மண் நேரோ எட்டு மண் நேரத்துக்கு மேல ஓர டயோ அந்த மாரி இருக்கூ அது நல்ல சம்பாரிக்கலா அ அந்த மாரி எதும் வாய்ப்பு இருந்தா பாருங்க உங்க நம்பர்கள்லா என்ன வேல பாக்குறாங்க
அங்க நண்பர்கள்ல்லா இருக்காங்க இர்ந்தாலு மலேசியால இல்ல சிங்கப்பூர்ல இருக்காங்க மலேசியா பொறுத்தரைக்கு நீங்க என்னா ஆரம்ப காலகட்டத்துல வேல பாத்தீங்க இப்ப வந்தூ அதே வேலைய தா தொடர்ந்து செஞ்சீங்களா இல்ல வேற எது வேலைகள் மாற்னீங்களா இல்ல ஒரே கம்பெனியா இல்ல மத்தபுடி கம்பேனிலா மார்னீங்களா வருமான அல்லா எப்புடி இருந்துச்சி என்னங்கறது சொன்னீங்ன்னா
ஆம்மா நா ஆரம் த்துல போன காலகட்டத்துல இப்ப எடையில போன ஆரம்பத்துல போன போது கட்டட வேல அந்த மாரி பில்டிங் கன்ஸ்ஸக்க்ஷன்ல இருந்த அ அப்ப அது அந்தது சிங்கப்பூர் நாட்ல அப்பற அது ஒரு அங்க ஒரு ஒன்ற வருஷ ரெண்டு வருஷொ அப்டி இப்டியே இருந்துட்டு அப்பற வந்துட்டு அப்பற பக்கத்து நாட்டுல அப்பறம் போம்போது கார்வாஸ்ல ஒரு ஒரு வர்ஷொ வேல செஞ்சே அப்பற தோட்டக்கலை பயிறு இந்த பூந்தோட்டத்துகல்ல வந்து உற்பத்தி பண்றது அதுல ஒரு ஒரு வர்ஷ வேல ஞ்ஞ அப்பற மற்றந் இந்த ம் பேக்கரி இந்த மாரி பண்ணு உ கம்பெனி இந்த மாரி கம்பென்ல்ல ஒரு ரெண்டு வர்ஷ வேல ஞ்சிட்டுப் பொய்ட்ட மறுபுடியு ஊருக்கு வந்துட்டு மறுபுடியு அங்க திருப்பி அதே கம்பென்ல்லப் போ பொய்ட்டு போ அப்டி போய்ட்டு போய்ட்டு வந்து வந்துகிட்டு இப்டியே ஒரே சீனா முதலாளியா அப்பர டெபில்லு ஓட் ட்டியாச்சி அ இப்ப உள்ள காலகட்டத்துக்கு சம்பளம்லாம் ஓக்கேதா பரச்சன இல்ல வேலையு எட்டு மண் நேர எட்டு மணி நேரதுக்கு மேலே கொஞ்சொ ஓர்டைம் பாக்கற மாரி இருக்கு அந்த ஓர்டைத்துல கணக் க்குல்ல சேராது என்னா ரூம் வாடக நம்மள்க்கு த கர கரண்டு தண்ணிகாசு எல்லாமே முதலாளி கட்டிருவா கேஸ் கனெக்ஷன் வரைக்கு எல்லாமே அவனே குடுத்துர்றா அப்புடிங்கிறதுனால டெய்லி நாங்க ரெண்டு முண் நேர அவனுக்கு வேல செய்ற மாரி ஆய்டு அது சம்பளத்துல சேராது ம் அப்படி ஒரு காலகட்ட சம்பள மட்டுந்தா வரு ஆனா எந்த ஓவர் டைம் வந்து கணக்குல சேராது அ அ அப் அப்படியு கொஞ்ச நாள் வேல ஞ்சிட்டு பாத்துட்தா அப்புடி காலொ ஓடிக்கிட் இருந்ச்சி இப்ப எடையில ஒடம்பு சரியில்லாதனால மறுடியு போகலாமா ஒரு என்னென்ன யோசனைல ஒன்னு மொன்னு ஒரு மாஸ் ச விசா இருக்கு ஆம்மா அந்த ஜூலை வரைக்கு விசா இருக்கு போறன்னா நாளைக்கே கூட போலாம் ஆனா உ கேப்பாங்க இமிகிரேஷன்ல கேப்பாங்க ஏன் இவ்ளோ நாள் தங்கிருந்த என்ன காரணம் அப்டின்னு கேப்பாய்ங்க ஒரு சரியான வெளக்கத்த சொன்னோம்னா கேப் பண்ணி குடுத்துருவாயிங்க போயிறல்லா உள்ள ஆ பாப்போம் யோசன பண்ணுவோ எப்டின்னு
சரி ஆரம்ப காலத்ல இப்ப எவ்ளோ சம்பளம் வாங்கினீங்க இப்ப லாஸ்ட் டா வரப்ப எவ்ளோ வாங்னீங்க இல்ல அது எப்டி இருந்தது அத வச்சி எப்டி சரியான முறையில குடும்பத்துக்குலா இது பண்ண முடிஞ்சதா இல்ல லாஸ்ட் டா வரப்பதா ஒங்களுக்கு ஒரு திருப்திகரமா இருந்துச்சா இல்ல எப்டி இருந்துது இப்ப பல பேர விசாரிக்கிறப்ப இப்ப வந்து அங்க மலேசியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதா இருக்கும் ரொம்ப வேலயை அதிகம் வாங்கிக்கிறாங்க மத்தபடி சம்பளம் எல்லாம் பெருசா இல்ல ரெண்டாவது அது ஒரு நாடும் ஒரு சரியில்லாம இருக்கு அந்த நாட்டுக்கு போனா நம்ம வந்து அந்த லெவலுக்கு ஒரு சேஃப்டியா செக்யூர்லாம் இருக்க முடியாது அப்டிங்கிற மாரி என்னமோ நம்ம இந்த சைட்ல உள்ள கண்ட்ரில வந்து மலேசியா ரொம்ப மோசமா இருக்ற மாரி சொல்றாங்க பரவலா அது வந்து எப்டி என்னங்கறது நமக்கு தெரியணும் ரெண்டது அங்க ஒரு புதுசா போன பாஷா தெரியாம இருக்றெல்லாம் இருக்கே பாஷ எல்லாம் தெரியாம ங்க ஓட்ட முடியுமா இல்ல வந்து ஏ நம்ம தமிழ் ஆட்கள் நெறய இருக்காங்களா ஏதும் உதவி கேட்டா செய்வாங்களா இல்ல எப்டி என்ன ங்கறத பத்தி அத பத்தி
இல்லன்னா நம்ப ஆளுங்க தமிழர்கள் நெறய இருக்காங்க நம்ம ஆளுங்களும் நெறய எடத்ல வேல செய்றாங்க அந்த மாதரி எடத்ல த்லதான் நம்ப பஸ்ட்டு போய் செய்ற மாரி இருக்கும் இப்ப நான் வேல பாத்த எடத்துல வந்து ஆரம்பத்துல வந்து நா மொத மொதல்ல சேந்த போது இந்த ம கம்பெனிலே நாந்தா மொத ஆளு நாந்தா மொத ஆளு பாக்கி எல்லா மலாய் அந்த நாட்டு மதம் மொழி பேச சரவய்ங்க சீன மொழி பேசுரவய்ங்க அவுங்கிட்டேருந்து கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு அப்றோ அப்றோ ஒரு ஒரு ஆளா அ கம்பெனில நான் சேத்து வுட்டேன் சேத்து வுட்டன் இன்னக்கி இப்பொழுது நான் ஒரு ஆள் மட்டுந் தான் இருக்றேன் பாக்கி எல்லா வெளிய வேற நாட்டுக்கு ஹிந்தி பேச சுரவய்ங்க நேபால் மொழி பேசுரவய்ங்க அந்த மாரி உள்ள உள்ளவய்ங்க தான் இருக்காங்க நான் மட்டுந்தான் இருக்கேன் மலாய் ஓரளவு தெரிகிறதுனால நம்ம மலாய் பாசையிலயே பேசிக்குவோம் நமக்கு ஹிந்திய தராள தாராளமா பேச தெரியாது அவன் என்ன பேசுறாங்கறது மட்டும் எனக்கு தெரியும் நமக்கு பதிலுக்கு பதிலே நம்ப சரிக்கு சரியா பேச தெரியாது அப்டி இருக் னால நமக்கு அது ஒன்னும் பெரிய பெரச்சன இல்லது எங்க ரெஸ்டாரண்ட்ல போனாலும் அது ஒன்னும் பெரச்சன இல்ல அ இத எடு அத எடும்பாங்க அப்டிப்படியும் கொஞ்சஞ்சொ கத்துக்கலாம் அது ஒன்னு பிரச்சன இல்லை கொஞ்ச நாள்ளெ கத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துலே நம்ப தாரளமா ஓரளவு கத்துக்கலாம் ம் அது ஒன்னு பிரச்சன மொழி பிரச்சன சன இருக்காது என்னா தமிழங்கலாம் அதிகமா இருக்காங்க ஆ தமிழங்க மலாயக்காரங்க ஓரளவுக்கு நம்ம மலாயக்ர்களுக்கு ஓரளவுக்கு சில பேருக்கு தமிழ் பேசுரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா
இல்ல இப்ப இந்நய காலகட்டத்துல வந்து இன்னக்கி காலகட்டத்ல இப்ப கடன ஒடன வாங்கி வரொ அப்டின்னாக்கா இந்த கன்ட்ரிக்கு மலேசியாக்கு வந்து நம்ப போனா நல்லபடியா சம்பாரிக்க முடிமா நல்ல வேற எதா எந்த நாட்டுக்கு போனா இத விட நல்லா சம்பாதிக்க முடியுமா இல்ல எப்டிங்கிறது ஏன்னா வந்து இப்ப இவுங்க எல்லா சொல்றத பாத்தாக்கா இப்ப வந்து நம்ம மலேசியா போனோ அப்டின்னாக்க இப்ப நம்ம போட்ட அமௌண்ட்டு கொஞ்சோ கம்மியா முன்ன பின்ன இருந்தா கூட நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப நேர கால ஆவுற மாரி இருக்
இப்ப இப்ப உள்ள காலகட்டத்துக்கு இப்ப யாரு மலேசியா தேர்ந்தெடுக்கிறது இல்ல இப்ப போறவங்க அதிகமா வந்து பெஸ் பிசினஸ் லைன்ல உள்ளவங்க சில பேர் நெறைய பேர் இங்க வந்து கடை வச்சிருக்காங்க பெட்டி கடை மாரி மளிக கடை சின்ன சின்ன க கடை அந்த ப பச்சண கடை போண்டா இந்த மாரி க ம் கடத்தெருல போட்டு விக்கிறது அந்த மாரி கார் வாஷ்ஷு சொந்தமா வச்சு நடத்துறது இந்த மாரி பிஸ்னஸ்ஸு லைன்ல முடி வெட்டுறவங்க ஆ மணி சேஞ்சு சேஞ்சரு அவுங்க வச்சிருக்கறவங்கள எல்லா ஊருக்காரங்க மாமக்காரங்க தா இவ்னோ இந்த பிஸ்னஸ் லைன்ல்ல உள்ளவ மட்டுதா போய்ட்டுருக்காங்க வேலைக்கின்னு இப்ப யாரு போறதில்ல அப்டியே போனாலு அவுங்க வந்து தொழில் தெரிஞ்சவங்கள தா போன ஒட்னே நல்ல சம்பள ஒரு எதிர்பாத் தா சம்பள கெடைக்கு ஒரு புரோ புரோட்டா மாஸ்டரு ஒரு டீ மாஸ்டரு நம்ம சமையல் மாஸ்டரு இந்த மாரி வேல தெரிஞ்சவங்க போனாங்கனா டக்கு ஒரு எடத்துல பூந்தெர்லா ஒரு எதிர்பாத்த சம்பள கெடைக்கு ஒன்னுமே தெரியலைன்னு சொன்னா எடுத்த ஒடனே
சரி சரி சரி தோழரே ம் அ பேசனதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த பதிவுல பேசுவோ